ஓ
ஹலோ
ஆ கேக்குதாங்க
ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங்க
என்ன பண்றீங்க
சும்மா டீ குடிக்கலா டீ குடிக்கலானு பால் சூடு பண்ணிக்கிட்டு ருக்கே நீங்க என்ன பண்றீங்க
அப்டியா இல்ல நா வெளிய வந்திருக்கே பசங்க கூட இருக்கே ம் ம் சமையல் எல்லா செஞ்சுட்டாச்சா
செஞ்சாச்சு பசங்க கூட இருக்கீங்கன்னா எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க
பசங்க கூடன்னா பசங்க கூட இருந்து பசங்க கூட இருந்து தள்ளி இருக்கே
சேரி செரி
அதாவது வீட்ல இல்ல வீட்ல இருந்து வெளிய இருக்கே ம் அது சம இன்னு இல்லங்க வீட்டுக்கு தா போயிட்டு சாப்புணு
இட்லி தா இட்லி தா மதியோ வச்ச சாம்பாரு
மதியோ வச்ச சாம்பாரு மார்னிங்கு மார்னிங்கு இட்லி தோச அது மாரிதா எதாச்சு பண்ணிருப்பீங்க
ஆமா அதுக்கு சட்னி அரச்சிருந்தே
சட்னி அரச்சிருந்தீங்க
ஆமா நீங்க என்ன சாப்ட்டீங்க மான்
மார்னிங் நா இல்லேயேசாப்டுவே அ காலேஜ் போய்ட்டு சிக்கன் நூடுல்ஸ் சாப்ட்டே பசங்க கூட
என்ன படிக்கீங்க காலேஜ்ல
நா பி காம் படிக்கிறே தேர்ட் இயர்
சேரி சேரி சேரி
நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா
ஆமா ஹவுஸ் ஒய்ஃப் தா
ம்
ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற ஏதாவது தே சர்ச் பண்ணிட்டு இருக்க
அப்டியா
ஆமா இதுவு ட்ரஸ்டடா இல்லல்ல சேல்ரி வராத மாரியே இருக்கா சர்ச் பண்ணிட் ஆன்லைன் டைப்பிங் அது மாரி ஏதாது சர்ச் பண்ற
அப்டியா
நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
அதுதா பி காம் படிச்சிருக்க ஆ படிச்சிட்ருக்க பிளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணிருக்க
ம்
ம் பிளேஸ்மெண்ட்ல கெடைச்சா பிளேஸ்மெண்ட்டுக் பண்ணிட்டே அப்டியே ஹையர்ஸ்டடிஸ் எம் காம் அந்த மாரி பண்லானு இருக்க
சேர் சேரி எம் காம் பண்றதுக் எம் பி ஏ படிச்சிர வேண்டிதான
எம் பி ஏ வா ஆ
ம்
ம் செரி ஓகேங்க எம் பி ஏ ம்
ஏ எம் பி ஏ படிக்கறது கஷ்டமா என்ன
இல்ல எல்லாரும எம் காமுன்னு சொன்னாங்க செரி எம் காம் பண்லா அப்டின்ன நீங்க எம் பி ஏ ன்றீங்க
ம்
ம்
நீங்க என்ன ப இது டிகிரி முடிச்சிருக்கீங்க மொத என்ன படிச்சிருக்கேன்ங்க அதா டிகிரி என்ன படிச்சிரு பீ காம்னா எம் பி ஏ படிக்கலாம் ப்ரோ எம் பி ஏ வந்து ஸ்கோப் இருக்கு எம் காம் வந்து ஸ்கோப் கெடையாது
அப்டியா
ஆமா ம் கேட்டு பாருங்க ஏதாது டி இன்ஜினியரிங் முடிஸ்ட்டே எம் பி ஏ படிப்பாங்க
ம்‌ ம் ம்
நீங்க எம் காம் படிக்கலா எம் காம் க்கு அது படிக்கலா
ம் சேரி ஏதாச்சு மூவி ஏதாச்சு பாப்பீங்களா
இதுதா பாத்தே லாஸ்ட்டா என்ன படம் பாத்தே லாஸ்டீடா ஏதோ தாய் கெழவி பாத்தே அதுக்கப்புற அதுமே ஹாட் ஸ்டார்ல பாத்தே
ம் ம் ம் இப்ப நெறைய படம் வந்துருச்சு
இது பாத்த லிங்க்கு பாத்த
எல் ஐ கே வா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா
ஆமா நீங்க ஆ கருப்பு பாத்துட்டே பாத்துட்ட பாத்துட்ட பரவாயில்ல
பரவாயில்லயா ஏங்க கருப்பு நல்லாதா இல்ல அது நா இத்தனக்கு தேட் தேட்டர்ல போயிட்டு பாத்த கருப்பு நைட் சோ பாத்த லாஸ்ட் சீனு மட்டுதான் நல்லா இருந்துச்சு ஒரு லாஜிக் இல்ல ஒரு கன்டன்ட் இல்ல
இல்ல தூத்துக்குடியில உள்ள சாமி தான
அப்டியா
ஆமா அந்த சாமி ஏறி வந்து அங்கதா இருக்கு
ம் சாமி போயிட்டு கோர்ட்ல வோ வாதாடுதுன்னா
அது உண்மதா அது உண்மதா ப்ரோ நெஜமாவே வாதாடு சாமி வந்து சாட்சி சொல்லும்பாங்க
அப்டியா நா இப்பதா கேள்வி பட்றே சாமி வந்து கோட்ல
ஒருத்தங்க வந்து ஜட்ஜா இல்ல ஜட்ஜு நிப்பாங் க அவங்க வந்து இவங்க பதில் சொல்லுவாங்க அந்த எடத்துல சாட்சியா வந்து நிப்பாங்க
அப்டியா நிப்பாங்களா
ஆமா நின்னாங்கன்னு சொல்லுவாங்க நம் எனக்கு தெரியாது
ம்
அந்த சாமி பெரே மகாராஜா இப்ப ஐகோர்ட்டுல போய் சாட்சி சொன்னதுனால ஐகோர்ட் மகாராஜா
அப்டியா ஆ இல்ல நா இப்பதா கேள்விபட்ற
ம் அதனா அப்டி கத தெரிஞ்சதுன்னா யாரு எது கேட்க மாட்டாங்க அப்டி இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டா
எங்கயாச்சு டிராவல் பண்ணிருக்கீங்களா டிராவல் ஏதாச்சு போயிருக்கீங்களா
லீவுக்கு கோயிலுக்கு போனோ
கோவிலுக்கு போனீங்களா மேல்மருவத்தூர் ஆ சொல்லுங்க நான் சின்ன வயசுல போயிருக்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க வேன்ல்ல வச்சு ம் இருமுடிலா கட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல இப்பல்லா ஞாபக இல்ல ம் எப்டி நீங்களல்லா எப்டி போவீங்க குரூப்பா போவீங்களா இல்ல நீங்க மட்டு ஃபேமிலியா போவீங்களா
நாங்க வந்து வேன்ல தா கோயிலருந்து கூட்டு போவாங்க
அப்டியா
வேன்ல ட்ரெயின்ல ஒரு மூணு ரெண்டு மாச முன்னாடியே புக் பண்ட்டம்னா வேன்ல போயிரு பஸ்ல போய் இதுல போயிருவோ ட்ரெயின்ல அது புக் பண்ணாலேன்னா ட்ரெயின் வா இது பஸ்சு வேன் மாரி புடிச்சு மொத்தமா போயிறது
ம் டூருக்கு எங்கயாச்சு
ஊர் எங்கயு போல
எங்கயுமே போனது இல்லையா இல்ல போலையா
இந்த லீவுக் எங்கயு போல
இந்த லீவுக்கு எங்கயு போலையா லாஸ்ட் எங்க போயிருக்கீங்க
லாஸ்ட் ஆ எங்க போன என் பையனுக்கு மொட்ட போட மேல்மருவத்தூர் இங்க போன கூட மேல்மருவத்து இரு இங்க போனே சமயபுரம்
சமயபுரம் ஃபுல்லா இந்த புக் கோயில் பிளேஸ்யே போயிருக்கீங்க போல டூரிஸ்ட்டுன்னா
மொட்ட போட போனோ லாஸ்டா போனதுன்னா வெக்கேஷனுக்குன்னு எங்கேயு போல
அப்டியா
ம்
ம் ந கூட லாஸ்டா ஸ்கூல் படிக்க சொல்ல ஊட்டி கூட்டிட்டு போனானுங்க
ம்
ம் அப்போ நல்லா ஜாலியா இருந்தது பசங்க கூட ஸ்கூல் பசங்க கூட காலேஜினா ஐ பி கூட் இண்டஸ்ட்ரியல் விஷட் மாரி கூட்டிட்டு போனாங்க
அது காலையில போயிட்டு சாயந்தரோ வந்துருவோம்ல
ஆ அவ்ளோ தா அதி அது
காலேஜ் பஸ்ல போனோ அதென்ன பீஸ்புல்லாவே இருக்காது
இல்ல இல்ல அது பஸ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு பசங்களோட எல்லா நல்லா வைபா தா இருந்தது அங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்டுனுடு பால் பண்ண ஏதோ சம்திங் அது மாரி எதுதிடுத்துன்ன போயிட்டு காட்டுனாங்க அங்க எது நா நல்லா இல்ல ஆ அந்த எடமே நல்லா இல்ல ஸ்மெல்லு நல்லா இல்ல
பால் பண்ண தான ஸ்மெல்லு அப்டி தா இருக்கு பால் பண்ணையில ஸ்மெல்லு அப்டிதான ஃப்ரோ இருக்கு
ம் ம் அதா நம்ம எனக்கு செட் ஆவல அதனால நா வெளிய வன்ட்டே பசங்களு நெறைய பேர் வெளிய வட்டாங்க நாங்க எஞ்சாய் பண்ணதுனாலனா பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு போனோ அவ்ளோதா வேற எதுவு இல்ல அந்த மாரி ஐ வி ரெண்டு வாட்டி கூட்டிட்டு போனாங்க ஃபஸ்ட் இயர் கூட்டிட்டு போனாங்க செகண்ட் இயர் கூட்டிட்
சேரி சேரி
ம் அவ்ளோ தா இப்ப எங்கேயு ரீசன்டால்ல எங்கேயு போல்ல
தேர்ட் இயர்ல எல்லா கூட்டு போ மாட்டாங்க
தேர்ட் இயர்ல இல்ல கூட்டிட்டு போவாங்க ஆ டேட்டு சொல்லுவாங்க இப்பதா ஸ்டார்ட்டிங்ல தேர்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல
ம் ம்
ம் கூட்டிட் டேட் சொல்லுவாங்க டேட் சொன்னோனயே அதுக்கு ஒரு ஃபீஸ் தனியா கட்ணு ஒரு எரநூறாச்சு பர் பர்சனுக்கு எரநூறுவா கேப்பாங்க
செரி எரநூறுவா தான பரவால்ல
ம் பரவாயில் ஆ இல்ல இல்ல லாங்காதா கூட்டிட்டு போவாங்க காலையில போயிட்டு சாந்தர வர மாறி அந்த மாறி பிளான் பண்ணி எங்க இருக்கு எடோ எங்க இருக்கோ அந்த எடத் த்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மாரி வர மாரி
ம் ம்
ம்
அப்ப சேரி நல்லாதா இருக்கு ஜாலியா
ஜாலியாதா இருக்கு பசங்க பசங்க கூட இருந்தாலே ஜாலி தானே
ம் ம்
ம் ஃபேமிலியா நா எங்கேயு ட்ரிப்பு போனதில்ல லாஸ்ட்டா மைசூர் போனே சின்ன வயசுல அது ஏதோ இப்ப ஞாபக இல்ல ஆனா மைசூர் பேலஸ் பாத்தே இன்னு நெறைய எட பாத்தே
சேர் சேரி
ம் நீங்க ஏதோ ஒர்க்கு தே ஒர்க்கு தேட்ரேன்னிங்கீலே அது என்னா ஆச்சு
அதா ஒர்க் பிரம் ஹோம்‌ தேட்ரே கெடைக்குணு எதாவ்து நல்ல வேலையா பெருசா பண்லானு பாக்றே
ம்
இப்பதா டிரஸ்டடாவே இல்லலே எதுமே
ம்
அதுக்குதாம் பாக்றது
ம் ட்ரைப் பண்ணுங்க எப்டியாச்சு கெடிகு எதாச்சி
கெடச்சாப் பாக்கலா கெடைக்காட்டா என்ன பண்ண சர்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டிதா
சர்ச் பண்ணிட்டேருந்தா எதாச்சு கெடைகு எஃபெக்ட்டு வீண்ணா வீணாவலாப் போவாது ரொம்ப நாளானா நா ஒரு வர்ஷோ ட்ரைப் பண்ணியிருப்பீங்ளா
ரென்னா ஆ ரொம்ப நாளானா என்ன சொல்றது சும்மா இந்த ஃபோர் கார்டு எதோ எதோ கம்பெனி வந்தது அதலாஞ் சும்மா அந்த செல்லுலப் போட்டுச் ஸ்டேட்டஸ் வெக்கிற மாரி இந்தது ஆனா அமௌண்ட்டு கெட்டிப் போட் ஆ போட்ட அமௌண்ட்டு எடுத்துட்டோ அந்த மார்லா ஏமாத்தரதாதா இருந்தது பயந்து பயந்து ருக்க வேண்டியிருந்தது
இப்பலா நெறைய ஆப்பு வந்துச்சே அதெல்லா நா ட்ரைப் பண் நெறைய ஆப் வந்துடுசி நீ அ யூடியூப்ல ரிவியூ கூட பாத்துட்டு பண்லால்ல எல்லாமே
அதா என்னா அ செரி பாப்போ
ஆப்பு எனகு தெரில அததா சொல்றே எதாச்சும் போட்டு பாருங்க வரு எங்க அண்ணேங் கூட எனகு எதோ ஆப்பு ஏத்தி குத்தாங்கோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரிதா இன்னா ஆப்புன் நாபாகோ இல்ல எனகு அது தேவ இல்லன்ட்டு அன் இன்ஸ்டால் பண்ட நானு ரெஸ்யூம் மட்டு குடுகுணு
ம் ம்
ம் அதப் பாத்து அவுங்ளேக் அவுங்ளேக் கால்ப் பண்ணுவாங்க அப்பதா நம்ப கால்ப் பண்ற வரியு வெயிட் பண்ணு
ம் ம்
ம் ம்
நா நம்பற மாரியா இருக்கு கால்ப் பண்ற வரையு வெயிட் பண்ணம்னா
அதுனால்தா நா நா ஒரு மூன் நாளைகி வெயிட் பண்ணே ஆ எந்த ஒரு ரெஸ்பான்ஸு இல்ல செரி அதனால நம்ளுகு எதுகு அப்போ ரீசன்ட்டா மணி கொஞ்சோ தேவப்பட்டது செரி எதாச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவுமே லேப்டாப் யூஸ் பண்ணுவே
ம்
ம் ம் லேப்டாப் இருக்கு ம் ம் அதனால எதாச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் லேப்டாப்ல எதாச்சி வேல இருக்குமாப் பின்னு அண்ணங்கிட்ட கேட்டே அவரு ஒரு ஜா ஆப்பு ரெஃபர் பண்ணாரு
ம்
செரி ம் அது வேலைகி ஆகல
ஏன்ட்டயு லேப்டாப் இருக்கு ஆனா ஒர்க்குதா இல்ல
ஒர்க்குதா இல்லியா
ம்
ம்
ஏதாது இருந்துதுன்னா டெய்லி நம்ம செலவுக்காக ஆயிக்குடுமே அப்டின்னு சொல்ட்டுதான் வேல பாக்குறது
ம்
கெடைக்க மாட்டேங்கு ப்ரோ அதாவது என்ன சொல்றது ம் ஏமாத்திட்றாங்க
அப்டியா செலவுக்குன்னா எப்டி இந்த பால் பாக்கிட்டு கிராசரிஸ் எல்லா வாங்கறதுக்கா ஆ ஒரு பைவ் ஹண்ட்ரட் பர் டே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தா போதாது
பர் டே சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லா வேண்டா அவ்ளோ எதுக்கு செலவாவ போது
அப்டியா எங்களுக்கு செலவாவுது அவ்ளோ
ம் உங்களுக்கு ஆகும் ப்ரோ எங்களுக்கெல்லாம் ஆகாது நாங்க வீட்லேயே சாப்பிடுருவோம் எல்லா பண்ணிருவோம் வெளில சாப்புன்னா அவ்ளோ ஆவும் நா கிக்கெட் வாங்கனதுக்கல்லாம் அவ்ளோ ஆகாது என்ன மிஞ்சி போனா ஒரு நூறு ரூபா ஆகும் அதுமே ஒரு நாளைக்கு தான் ஆகும்
ம்
அடுத்த நாள்ல பாருங்க வெளில க வீட்ல கையேந்தாம இருக்கலாம்ல அப்டிங்கிறதுக்காக சேர்ச் பண்ணி பாக்குறது நீங்க கேம்பஸ் இன் தேர்ட் இயர்னா கேம்பஸ் இன்டெர்வியூ எல்லா வந்தாங்களா
கேம்பஸ் இன்டெர்வியூலா இன்னு வரல
இது வருவாங்க ஆ ஒ பை